ஏ
காலை வணக்கம் தோழி
என்ன பண்றீங்க சகோதரி நா சும்மாதா சகோதரி இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மா தா தோழி ஒக்காந்துருக்க
சேரிங் சகோதரி மதிய உணவு சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்ட தோழி
சேரி சேரி சகோதரி நம்ம பேசீட்ருக்கும் போது நா ஒரு சக்கரைக்கு வந்துட்டு ஒரு பூவு வந்து காப்பு கட்டும் போது யூஸ் பண்ணுவாங்கன் நா சொல்லிட்டுயிருந்தியல்ல சகோதரி அந்த பூப்பிய அந்த பூப்பேர் வந்து ஆவாரம்பூ சகோதரி ஆவாரம்பூ பொடின் சொல்லி நீங்க கேட்டிங்ன்னா நாட்டு மருந்து கடையில கூட உங்களுக்கு கொடைக்கு பாருங்க
அ அ அ நா கேள்விப்பட்ருக்க ஆவாரம் பூ அனா நாங்க இங்கே வந்து நா பாக் த்தது கெடையாது எங்க ஊர்ல வந்து நாங்க பாத்தது கெடையாது
ஓ அனா நீங்க பொதுவா வந்து காட்டுப்போக்கோ இந்த மல காட்டு பகுதி இந்த மலப்பகுதி அதிகமா செடிகள்லா இருக்குல சகோதரி ரோட்டு பக்கல்லா இருக்குல்ல இந்த பைபாஸ்லா இருக்கும் போது அந்த நடுவுல வந்து செடி எல்லா மொளச்சிருக்குல்ல சகோதரி அந்த மாரி எடத்துல பாத்திங்ன்னா இந்த மஞ்ச கலரா ஆவாரம்பூ செடில வந்து இருக்குங்ளாமா அது என்ன பண்றீங்ன்னா பூவ வந்து பொறிச்சு சகோதரி நெறயா பேர் வந்து அது வெயில்ல காய்வை நெலலயே காய் வை நல்லா மொறு மொறுன்னு காஞ்சதுக்கப்பறோ நீங்க வந்து பொடி மாரி பண்ணி வெச்சு அத சுடு தண்ணீல நல்லா கொதிக்க வெச்சு அந்த தண்ணிய வடிகட்டி நார்மலாவே நம்ம குடிச்சம்ன்னா சகோதரி ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுங்ளா ம அதே மாரி வந்துட்டு அப்படி இல்ல காய வெக்க முடில அப்டின்னா வந்துட்டு அந்த போ அந்த தண்ணிய அந்த பூவ வந்து அப்டே நம்ப கொதிக்க வெச்சு வெச்சம்ன்னா கொதிக்க வச்சுட்டு அ தண்ணிய வடிகட்டி உங்ளுக்கு வேணுன்னே இ இனிப்பு எதாவது கலந்து கூட நாட்டு சக் வெள்ளச்சக்கரயூ கலந்து நீங்க குடிச்சிங்ன்னா ஒடம்புக்கு நல்லது அது கொஞ்சோ குடிக்க கொஞ்சோ கசப்பாதா சகோதரி இருக்கு அனா குடிச்சு பழகிட்டீங்ன்னா உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன் அனா சொல்றாங்க
அப்டியா கண்டிப்பா நாங்க ட்ரை பண்ணி பாக்கறோ தோழி
ஆ சேரிங்க கண்டிப்பா நீங்க ட்ரை நீங்க முருங்கக்கீர்ல சட்னி எல்லா ட்ரை பண்ணுவீங்களா சகோதரி
அ அ முருங்க கீரல சட்னிலலா நாங்க ட்ரை பண்ண மாட்டோ தோழி முருங்க கீர தண்ணி சார் வெப் இப்ப சாம்பார் வெப்ப அப்பறோ வந்து அதுல சூ ப்பு மாரி வெப்போ அவ்ளோதா தோழி
முருங்கக்கீர சட்னினா வேணா சொல்ட்டுமா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாக்கறீங்களா
ஆ சொல்லுங்க தோழி
முருங்க கீர வந்து கொஞ்சமா இருந்தா போது சகோதரி நீங்க என்ன பண்றிங்ன்னா ஒரு வட சட்டில சகோதரி கொஞ்சமா நீங்க எண்ண ஊத்திகொங்க எண்ண ஊத்திட்டு சகோதரி உளுந்து இருக்குல்ல சகோ பர்ஸ்ட் வந்து நீங்க கடுகுலா போட வேணா கொஞ்சமா நீங்க எண்ண ஊத்தி வரமெளகா இருக்குல்ல செரி வரமெளகா வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கோங்க
உம்
வரமிளகா போட்டுட்டு அதுக்கப்புறோ வந்து உளுந்து இருக்குல சாமி உளுந்து கொஞ்ச போட்டுட்டு வர மல்லி இருக்குல சாமி வர மல்லி கொஞ்ச போட்டு கோங்க வரமல்லி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறோ சின்ன வெங்காய இருக்குல சாமி சின்ன வெங்காய வந்து ஒரு நாலஞ்சு இது வருத் கையளவுக்கு சின்ன வெங்காய போட்டுக்கோங்க பூண்டு வந்து ஒர் நீங்க போட்டுக்கோங்க சவதி இது எல்லாமே வந்து நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க வணக்கி விட்டுட் து நீங்க அதுலயே பாத்தீங்கனா வந்துட்டு புளி இருக்குல சகோரி புளி வந்து சும்மா துளியூண்டு வந்து ஒரு கொட்ட மட்டு புளிப் போட்டுக்கோங்க அதோட வந்துட்டு கடைசியில அதையு நல்லா வணக்கி விட்டுட்டு நீங்க வந்துட் டு முருங்கக்கீர நல்லா சும்மா ஒரு கைப்பிடி வந்து அலசி வெச்சிருக்கீங்க அந்த முருங்கக்கீரையு அதுலயே போட்டு நல்லா வணக்கி விட் அந்த முருங்கக்கீர வந்து ஓரளவுக்கு சுன்ட்ற அளவுக்கு நீங்க வணக்கிடுங்க அந்த முருங்கக்கீர போட்றதுக் முன்னாடி தேங்கா இருக்குல சகோதிரி தேங்கா வந்து உங்குளுக் கம்மியா வேணுன்னா கம்மியா திருவி போட்டுக்லா அதிகமா வேணுனா அந்த தேங்காயு வந்து தேங்காயு வந்து நல்லா திருவி அதுலயே போட்டு நல்லா வணக்கிவிட்டுட்டு முருங்கக்கீரைய கடைசியா போட்டு சும்மா முருங்கக்கீர கொஞ்சமா இருந்தா கூட போது சகோதிரியே அதியு நல்லா வனக்கி விட்டுட்டு நல்லா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அந்த கீர அந்த வனச்சி வெச்சது நல்லா ஆர்னதுக்கப்பறம் மிக்சில போட் நீங்க நல்லா அரச்சிடுங்க அரச்சிட்டு உப்பு உங்குளுக் எவ்ளோ உப்பு வேணுமோ அத போட்டு நல்லா அரச்சிட்டு நீங்க தாளிப்பு எதுமே போட வேணா அப்டியே நீங்க அரச்சி நீங்க சுடு சாப்பாட்ல நீங்க போட்டு சாப்ட்டீங்கனா ரொம்ப நல்லாருக் குன் சொல்றாங்க
அப்டியா தோழி
உங்க முருங்க்கீர சட்னி நீங்க அரைக்கும் போது சகோதிரி ஆனா நீங்க அத சாப்டிங்னா உங்குளுக்கு கசப்பு தன்ம எதுமே இருக்காது இப்ப பொறியல் பண்ணாலோ கொழம்பு வெச்சாலோ அந்த முருங்கக்கீர நம்மென்னு சாப்டம் போது கொஞ்ச கசப்பா இருக்க மாரி இருக்குல்ல சகோதிரி ஆனா நீங்க பாத் பாத்தீங்னா முருங்கக்கீர சட்னி அரைக்கும் போது இந்த பொதினா சட்னி மல்லி சட்னில்லா அரச்சி சாப்றாங்கல்ல அந்த மாரிதா இருக்குதுக்கா நார்மலா முருங்கக்கீர சட்னினே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக் வந்து அவ்ளோ ருசியா இருக்கு
அப்படியா கண்டிப்பா நா ஒரு தட இத பயன்படுத்தி பாக்கறந் தோழி
ஆ சேரிங் சகோதிரி நீங்க கண்டிப்பா வந்து அது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா நா வந்து இது வரைக்கு வந்து முருங்கை கீர சட்னி வந்து நா உண்மையா கேள்விப்பட்டது கெடையாது நா பா சமச்சதுமே கெடையாது முருங்கைக்கீரைலா எங்க வீட்ல நெறையவே இருக்கு முருங் மரோ இருக்கு ஆனா வந்து நா இந்த மார்தா பயன்படுத்துவே அத வந்து தொவட்றது அப்புறம் தண்ணி சார் வெக்கறது சாம்பார் வெக்கறது அந்த மார் தா பயன்படுத் துவனே தவிர துவையல வந்து இதுவரையு அட அரச்சதே கெடையாது தோழி
ஆ நீங்க வந்து அது பண்ணிங்கனா சகோதிரி நீங்க வந்துட் அது வந்து இட்லிக்கோ தோசைக்கோ கூட நீங்க வந்து சட் னீயா கூட நீங்க தொட்டு சாப்பல்லாமாமா அதுக்கப்பரோ சாப் பாட்டுக்குமே வந்து சாதத்துக்குமே நீங்க சூடான சாதத்துக்குமே பெசஞ்சு சாப்ட்டீங்ன நல்ல ஒரு சுவை குடுக்குது சொல்லி நா நா கூட நம்பள சகோதரி எங்க மாமியார் வீட் தெரிதுங்ளா எனக்குப் தெரிஞ்சு ஒரு பொண்ணுதா சகோதிரி சொன்ன முருங்கக்கீரில சட்னி செஞ்சா நல்லாருக்குமாடி வேண நீ சாப்ட்ருக்யான் கேட்ருக்கா நா வந்து சாப்ட்டதிலேன் சொன்ன சகோதிரி அப்பற எங்க மாமியார் தா அதுக்கு நா செய்வே வந் செய்வே ஆனா முன்ன முன்ன செஞ்சிருக்க சாமி இப்ப செஞ்சதில்ல அப்டின்னாங்களா அப்புற ஒரு நாள் செஞ்சு கொண்டு வந்து குடுத்தாங்கங்கா ஆனா நா பாக்கும் போது சகோதிரி அது சட்னி முருங்கக்கீர சட்னி மாரியே தெர்ல அந்த அளவுக்கு ருசியா இருந்துச்சு நீங்களு நீங்களும் வேணுனா ட்ரை பண்ணி பாருங்க சகோதிரி
ஆ செரிங்க தோழி அதுக்கப்புறோ நீங்க செஞ்சிருக்கீங்ளா
ஆ நா வந்து ஒரே தரவ நா ட்ரை பண்ணிருக்கே சகோதிரி ஆனா நல்லா இருந்துச்சு
ஆ
நீங் இப்ப அதுல கொஞ்ச தேங்கா கொஞ்ச அதிகமா போட்டு செஞ்சீங்கனா டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கு அந்த கஸ் சசப்பு தன்மையே உங்குளுக் தெரியாது அந்த அளவுக்கு நல்லாருக்கு ஆனா சுடசாப்பாட்ல போட்டு பெசஞ்சு சாப்ட்டீங்னா அதுக்கு இன்னொரு கொஞ்ச சாப்பாட்ல போட்டு வேணுனா வந்துட்டு உங்களுக்கு நல்லெண்ண கூட பே கார இருக்காது சகோரி காரமா இருஞ்சுனா நல்லெண்ண கூட பெசஞ்சு நீங்க சாப்பலா சாப்டீங்கினா உங்களுக் இல்ல அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பற்றதுக்கு நல்லார்க்கு
சரிங்க தோழி கண்டிப்பா நானு வந்து ட்ரை பண்ணி பாக்கற அந்த மாதிரி இந்த நாட்
உங்க வீட்ல உங்க வீட்ல வந்து முருங்க கீர இருக்குங்ளா முருங்க கீர மரலா இருக்குங்ளா சகோதரி
ஆ நெறையவே இருக்கு தோழி மூணு மர
சேரிங்க சேரிங்க சகோதரி
அந்த மாதிரி வந்து இந்த வ வயத்துல வந்து கல்லு இருக்குன் சொல்லுவாங்க இல்லையா கிட்னியில கல்லு இருக் கப்புன்ல சொல்லுவாங்க இல்லையா அதுக்கிலா வந்து இந்த வாழ மர்த்தில வந்து வ வாழத்தண்டு ஜூஸ்லா போட்டு குடி கிலாம் அந்துல புக்கு வாழ தண்டு வந்து ஜூஸா போட்டு குடிச்சோ அப்டின்னாக்கா அதுல வந்து கல்லு வந்து வெளியில வந்துரு அப்புன் சொல்லுவாங்க இன்னொன்னு முள்ளங்கி ஜூஸ் அப்புறம் ஆ அப்புறம் என்னமோ ஒரு காய் சொல்லுவாங்ளே பீன்ஸ்
சொரக்காங்ளா சகோதரி
பீன்ஸ் பீன்ஸு
ஓ செரிங்க சகோதரி
ஆ பீன்ஸ் வந்து பொரியலா எடுத்துக்கிட்டாலோ இல்ல வந்து அத அதைய்மே அரைச்சி நம்ம ஜூஸ் மாரி குடிச்சோ அப்டின்னாக்கா வந்து அந்த நீர் வழியா வந்து அந்த கல்லுலா வெளியில வந்துருன் சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து வாழ மரத்துல வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து கீறி கொஞ்ச குழி மாரி இப்ப அரைச்சு வச்சோ அப்டின்னாக்கா அதுல வந்து தண்ணி விட்டு வச்சிருக்குமா
அந்த தண்ணிய நம்ம மோண்டு நம்ப குடிக்கலான் சொன்னாங்க அத குடிக்கலா தானே சகோதரி
ஆ ஆமா அத அத குடிச்சோ அப்டின்னாலுமே கூட வந்து அந்த வயித்துல கிட்னில வந்து க கல் இருக்கு அப்டின்னாக்கா அதுமே சரியாயிடு புன்னா வந்து சொல்லுவாங்க தோழி
ஆ அது வ அது வந்து வாழ மரத்த நம்ம வெட்டனதுக்கு அப்புற சகோதரி கடைசியில வந்து விட்டு வச்சிருந்தோம்னா அது அடியில வந்து தண்ணி நிக்கும்ல சகோதரி அந்த தண்ணிய வந்து ஒரு கரண்டி மாரி நீங்க போட்டால் நிம்ம தண்ணி மாரி உங்களுக்கு கிடைக்கு அது ஒரு நாள் ஃபுல்லா விட்ருனுன் சொன்னாங்க அத விட்டுட்டு ஒரு கரண்டிய அ கரண்டிய வச் முட்டீங்னா தண்ணி வந்து உங்களுக்கு கீழ வடிஞ்சிருக்குமாமா அந்த தண்ணிய மோண்டு ஊத்தி நீங்க அத தூள் உப்பு வந்து போட்டு அப்பிடியே நீங்க குடிச்சீங்னா ரொம்ப சத்து ஆனா வாழத்தண்டு நீங்க சொல்ற மாதிரி வந்து வாழத்தண்டு ஜூஸ் போட்டு அது நீங்க சக்கர போட்டு குடிச்சாலுமே நல்லா இருக்கு சகோ அந்த அந்த வாழ வாழத்தண்டு துவர்ப்பு வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது நல்லாருக்கு வாழத்தண்டு ஜூஸ் வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்டிங்கறாங்க
ஆமா அதா அது அது குடிச்சோ அப்டின்னாக்கா வந்து அந்த அடிக்கடி வந்து நீர் வந்து அது வழியா கல் வந்து கரைஞ்சிட்டு வந்துரு அப்டின் சொல்லுவாங்க
ஆமா சகோ ஆனா சகோதரி வாழத்தண்டு இது அந்த வாழத்தண்டு வந்து நம்ம பொரியலாவோ குழம்பாவோ இந்த மாரி நீங்க சொல்ற மாரி சூப்பாவு நம்ம எடுத்து சாப்பற்றது வந்துட்டு இப்ப பெண்கள விட ஆண்களுக்கு தா ரொம்பவுமே நல்லது அப்டின் சொல்லி சொல்றாங்க சகோதரி எனா பெண்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி பீரியட்லே வந்துட்டு அது மோஸ்லி இது வந்துரு அந்த கல்லுங்கிறது வந்து இதா பட் ஆண்களுக்கு தா வந்திது ரொம்பவே நல்லது அதனாலதா வந்துட்டு இந்த கல்லீரல் இந்த கிட்டு கல்லுல வந்து கிட்னி இருக்கிறது வந்து பெண்களை விட ஆண்களுக்கு தா அதிக அளவு வந்து அந்த நோய் வந்து தாக்கப்படுது அப்டிங்கிற மாரி ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு சகோதரி
அப்டியா அதுதா நா வந்து இதெல்லா கேள்விப்பட்ருக் கந்த மாரி இந்த தண்ணில்லா குடிச்சோ வாழ தண்டுல்லா சாப் ட்டோ அப்டின்னாக்கா அது வழியாவே வந்து நீர்லா வெளியே வந்துரு அப்டின் சொல்லுவாங்க அப்பறோ வந்து இன்னொரு எல வந்து எதோ சொல்லுவாங்க வந்து ம் யானேக்க எதோ ஒரு எல சொல்லுவாங்க எங்க கணவர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க அந் த எலையெல்லா வந்து நைட்டு ஃபுல்லா அதுலந்து ஒ ஒரு வெள்ள கலர்ல வந்து குட்டி குட்டி பூ பூக்கு
ஓ செரிங்க சகோதரி
அது வந்து வந்து நைட்டு வந்து அந்த த அந்த எலையெல்லா பறிச்சிட்டு வந்து தண்ணில போட்டு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுட்டு கால்ல வந்து அந்த தண்ணிய குடிச்சோ அப்டின்னாக்கா அதுலயுமே வந்து ம் அ இந் மாரி கிட்னி கல் வந்து வெளியில வந்துரு அப்டின் சொல்லுவாங்க
ஓ செரிங்க சகோதரி அந்த வெள்ளக் கலர் பூ பூக்குற செடி என்னன்னு தெரியலீங்ளே சகோதரி சரி உங்களுக்கு அது பேர் தெரிஞ்சுதுன்னா அப்பறமா யோசிச்சு சொல்லுங்க நம்ம
ஆ கண்டிப்பா நா ஆ வந்து பேர வந்து ஞாபகப்படுத்தி இல்லன்னா எ கணவர்ட்ட கேட்டு கண்டிப்பா நா உங்களுக்கு அப்புறமா சொல்றே
ஆ சேரி சேரிங்க சகோதரிய ஆனா நம்ம வீட்ல உள்ள பொருள்களை பயன்படுத்தும்போ நெறையா வகையான வந்து வீட ட்லே வந்து வீட்டு வைத்திய முறல்லா பண்ணம்னா உடம்புல இருக்க நோய் எல்லா பாதி சரி பண்லா அப்டின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆனா நம்ப உணவுக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட போயி நூ ரூபாயு ஐநூ றுவாயு மொய் வச்சாதா நம்ப உணவுக்கு வந்து சரியாகுது ச சகோதரி வைத்தியோ வந்து கரெக்ட் ஆகுது நானு வந்து சகோதரி சளி புடுச்சாலு என்ன பண்ணாலு சொன்ன மாரி அது இதுன்னு பண்ணி பாப்ப ஆனா ஒன்னு ஒன்னுமே கேக்காது அதே மாரி நீங்க பாத்தீங்னா டாக்டர் கிட்ட போயி நம்ம காம்சா மட்டுந்தா அவங்க குடுக் குற அந்த ஆங்கில மருந்து மாத்தரய சாப்ட்டாதா நம்ம ஒடம்புல இருக்குற அத்தன வியாதியுமே நமக்கு சரியாகுது
ம் ஆமா அது செல பேரு சொல் ஆ அதே மாரி செல பேர் சொல்லுவாங்கலையா ம் ஆ ஒரு ஒரு டாக்டருக்கு ஒரு ஒரு ம் கைராசி அப்டிங்கறது இரு க்கு அப்டினு சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த டாக் டர்ட்ட காமிச்சாதா என்னோட ஒடம்பு வந்து சரியா கு அப்பன்னு சொல்லுவாங்க வே எத்தன டாக்டர்ட்ட சோ நம்ம சாதாரணமா நம்ம கொழந்தயே எடுத் த்துட்டோ அப்டின்னா கூட கொழந்தைங்கள வந்து நம்ம ஒ ஒரு மருத்துவர்ட்ட காம்க்கிறோ அப்டின்னாக்கா வந்து நம்ம நெறய மருத்துவர்ட்ட பாத்துருப்போ அது வந்து சரியில சரி அந்த பா பாத்து பாத்து சரியில்ல அந்த வந்து ஒடம்பு வந்து சரியா போன மாரியே தெரியாது அதே நம்ம வந்து இன்னொர் டாக்டர்ட காமிச்சுருப்போ அவுங்க கிட்ட வந்து காமிச்ச ஒட்னே வந்து அவுங்க வந்து ஒடம்பு வந்து நல்லா போய்டோ அப்புடிங்கறப்ப வந்து அவுங்கள வந்து கைராசியான டாக்டரு டாக்டர் மருத்துவர் அ ப்புட்னு சொல்லுவாங்லையா
ஆமா சகோதரி இந்த கைராசிங்கறது வந்து எல்லாத்துக்குமே பொதுவா இப்ப ஒரு நீங்க நெறிய பேர்ட கேட்டன் என இப்போ வந்து அவர்கிட்ட நா பல வருஷமா காமிக்கிற அவர்கிட்ட காமிச்சதா செரியாகு அப்டின்னு ஒவ்வொருத்தங்க முக்காவாசி நூத்துக்கு தொண்ணூறு சதவீதோ பாத்தீங்ன்னா ஒரு பாத்த டாக்டரு கிட்டயேதா சோகோ வருது தொடர்ந்து கா போனீன்னா அதுதா வந்து அவங்களுக்கு குணோ சீக்கிரோ குணமாகு அப்டின்னு அந்த வைத்தியத்த வுட டாக்ட்ரு மேல ஒரு கைராசி அந்த கைராசி வந்து அதிகோ நம்புறாங்க மக்கள் வந்து
ஆம்மா
சேரிங் சகோதரி நமக்கான நேரம் முடிந்த விட்டது வேறொரு அழைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம் சகோதிரி நன்
ம் கண்டிப்பா தோழி